என்ன பண்றீங்க ஹாய் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
க்கா
சாப்பிட்டீங்களா
சாப்டாச்சு பாப்பா எப்படி இருக்காங்க
பாப்பா நல்லா இருக்காங்க அப்புறம் செகண்ட் பிரெக்னென்சிக்கு என்னென்ன சாப்பிடலாம்ன்னு யோசிச்சிட்டு இருக்கேன்
ஓ இப்ப பிரெக்னன்டா இருக்கீங்களா
ஆமா ஆமாங் ஆமா சிஸ்டர்
ஓகே
அப்புறம் உங்களுக்கு சொல்லுங்க சிஸ்டர்
ஃபஸ்ட்டு நார்மலுங்களா சிசேரியனா
ஃபஸ்ட்டு பேபி வந்து நார்மல் தான் சிஸ்டர் அப்போ வந்து நானு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து போலிக் ஆசிட் அதிகமாக சேர்கக்கிற அ ஃபுட்ஸா சாப்பிட சொன்னாங்க டாக்டரு
ஆமா
அப்புறம் வந்து அய அயனு புரோட்டீனு இது மாதிரி நெறைய ரிச் ஃபபர் இருக்கிற சீரியல்ஸ் வந்து சாப்பிட சொன்னாங்க போலிக் ஆசிட் இருக்கிறது வந்து கீரை காய்கறி கொண்டக்கடல பருப்பு ஆரஞ்சு பழம் அப்புறம் கொளிஞ்சு பழம் இதெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட்டு இருக் வருது அப்புறம் வந்து இரும்புச்சத்து ஐயனும் பு்ரோட்டீனா இருக்குறது வந்து பேரிச்சம்பழம் பீட்ரூட்டு் முட்ட சுண்டலு அப்புறம் வந்து இந்த தட்டைப்பயிறு பச்சை பயிரு எல்லாம் முள கட்டி சாப்பிட்டேன்
செரி செரி
ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் காய் நெறைய சாப்பிட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும்
அப்ப வந்து நீங்க அப்போ உங்களுக்கு வந்து பி பி சுகர் இதெல்லாம் ஒன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் வரலீங்களா
இல்ல இல்ல நம்ம எவ்வளவு எவ்வளவு சாப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நடக்கணும் வேல பாக்கணும் நல்லா எக்சசைஸ் பண்ணம்னா எந்த ஒரு பி பி சுகர் ஹையும் ஆகாது லோவும் ஆகாது கரெக்டா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும்
ஓ அப்படிங்களா நீங்க காம்ச்சா ஹாஸ்பிட்டல்ல வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி குடுத்தாங்களா இல்ல நீங்களெ தனியா பண்ணீங்களா
ஓ ரெண்டு மூணு எக்ஸ்சைஸ் வந்து வீட்லயே ஃபோன் பாத்து கத்துக்கிட்டது மீதி எக்ஸ்சைஸ்யெல்லாம் வந்து அதுக்கு தனியா டாக்டர் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்லே அவங்க சொல்லி குடுத்தாங்க
ஓ அதது ரெகுலரா அன்னையிலே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா டெலிவரி வரைக்கும்
ஆமா டெலிவரிக்கு வர வரைக்குலா எகஸ்சைஸ் பண்ணகூடாது ஒரு செவன் மன்த் சிக்ஸ் மன்த்ஸ் வரைக்கு எக்ஸ்சைஸ் பண்ணணு அப்புறமேட்டு புல்லா வா வாக்கிங் மட்டும்தா பண்ணனு
அப்டிங்களா
ஆமாங்க அப்புறோ வந்து நெறைய ஆப் பிளட் எல்லா நெறைய சேக்டிக் அவறதுக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்டே அப்புறோ வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டே ஓட்ஸ் சாப்பிட்டே காய்கறி காய்கறி வந்து சேலடா மாத்தி சாப்புட சொன்னாங்க ஒரு எயிட் மந்த்ஸ் எல்லா ஃபுல்ஆ நான் வந்து சாப்பாடே கம்மி பண்ணிட்டு காய்கறி சாலாட் மட்டு தா
இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேபிய வச்சுட்டு இப்போ செகண் நீங்க பிரெக்னன்டா இருக்கு போது டயர்டா இல்லையா நீங்களே குக் பண்ணி சாப்ட்டுக்குவீங்களா
அப்டிதா சிஸர் சாப்டாகணு அப்பதான நம்மளு ஹெல்தியா இருப்போ உள்ள இருக்க பாப்பாவு ஹெல்தியா இருக்கு நம்ம பர்ஸ்ட் பேபிக் குடுக்குற பிரப்ரன்ஸ் செகண்ட் பேபிக்கு குடுக்கணும்ல
ஆமா ஆமா நீங்க இப்ப வாமிட்டிங்க் எல்லா இல்லைங்கள
இல்ல இல்ல சிஸ்டர் அது ஃபஸ்ட் பேபிக்கோ அந்த தொந்தரவு இல்ல செகண்ட் பேபிக்கு இல்ல
ஓ சேரி சேரி ஓகேங்க
அப்றோ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி குடிப்பிங்க ஆ நம்ம டிஹைட்ரேட் ஆ இப்ப வெயில் காலங்கள்னால எல்லா ஆ டிஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ஆகுது அதனால தண்ணி வந்து ந்து குடிச்சிட்டே இருக்கணு
ஆமா
அப்புறோ வந்து அ எது நா பிரெக்னென்டா இருக்கவங்க வந்து என்னென்ன சாப்ட கூடாதுன்னா முட்டைய வந்து அர கொறையா வேய்ச்சு சாப்ட கூடாது அப்றோ
அப்ப ஆஃப்பாயில் பண்ணி சாப்பட கூடாதுங்களா
ஆமா ஆமாங்க ஃபுல்லா வேவிச்சுதா சாப்புனு இல்லனா ஆம்லைட் போட்டுதா சாப்புனு அப்புறோ ஒரு சிக்கனோ மட்டனோ அறவேக்காட்டுல வெந்ததெல்லா சாப்பட கூடாது அது வந்து டைஜஸ்ட் ஆகாது
ஆமா
அப்றோ பப்பாளி பறோ அண்ணாச்சி பலோ இதுவு சாப்பட கூடாது அது வந்து ஆ மிஸ்கேரேஜ் வந்து ஆயிரு கொழந்த இருந்துச்சுன்னா
நா இத நானு நானு ஒரு டைம் டாக்டர் கிட்ட கேட்டிருந்த பப்பாயா வந்து எடு ஆ கொஞ்சோ பேர் வந்து எடுத்துக்கலான்ற மாரி சொன்னாங்க அப்போ நா டாக்டர் கிட்ட வந்து எங்க வீட்ல எடுக்க வேணான்ன்றாங்க மத்த அங்க வெளியில எடுக்கலா அப்ப அப்டின்றங்க எது எடுக்கலாமா இல்ல எடுக்கக்க கூடாதா அப்டின்னு கேக்கறப்போ அவுங்க சொன்னாங்க எடுக்கலா பட் ஒரு சின்ன பீஸா அந்த மாதிரி எடுத்துக்கலா பெரிய நெறையாவா எடுக்கு போது இந்த மாரி ஹீட் ஹீட்னால மிஸ்கரேஜ் ஆகு கொஞ்சமா எடுத்துட்டா வந்து அது விட்டமின் வந்து நல்ல ஸ்கின் க்கெல்லா பேபி ஸ்கின் எல்லா க்ளோ ஆகுறதுக்கு பப்பாயா ஹெல்ப் பண்ணு அப்டின்ற மாரி சொன்னாங்க
மட்டு இல்லாம பப்பாயா வந்து ஓவர் ஹீட்டு ஃபுல்லா ஒடம்பு ஹீட்ட வந்து தூக்கி விட்டுடுச்சுன்னா அப்புறோ மிஸ்கேரேஜ் ஆகாம என்ன பண்ணு
ஆமா நா அத வீட்லயு திருப்பி சொன்ன டாக்டர் சாப்பட சொன்னாங்கன்னதுக்கு இல்ல வேணா நீ சாப்படவே சாப்படாத அப்டின்டாங்க நானு சரினு விட்டுட்ட
அப்றோ மைதா சாப் மைதா பொரோட்டா சாப்டக்க கூடாது ஜங்க்புட்ஸ் நூடுல்ஸ் அந்த ரைஸ் அதெல்லா சாப்டக் கூடாது அப்றோ அதிகமா காபி டீ குடிக்க கூடாது காபியோ டீயோ அதிகமா குடிச்சா சுகர் வந்துரு ஒடம்பெல்லா நீர் கோத்துக்கு வெய்ட் போட்ரு அப்றோ வெயிட் கம்மி பண்ண சொல் வாங்க டெய்லியு வந்து பிபி செக்கப் பண்ணிக்கோங்க அப்றோ சுகர் லெவல் செக்கப் பண்ணிக்கோங்கனு சொல்வாங்க அப்றோ எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்ட்டாலு அத கழுவீட்டுதா சாப்பணு காய்கறியுமே சமைக்கிறப்ப கழுவீட்டுதா வந்து சமைக்கணு அப்றோ வந்து அ நெறைய போட்டு சாப்டக் கூடாது நம்ம அஞ்சு தடவ ஆறு தடவ சாப்ட்டாலு கொஞ்சோ கொஞ்சமா சாப்படணு
இப்ப நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லா சாப் ஆஹ் மழ டைம்ல கோல்டல்லா புடிக்கிறதில்லையா பிரெக்னன்சி டைம்ல
இல்ல இல்ல அது நம்ம நம்மளை பாத்துக்கறதுலதா இருக்கு அ எப்டி சொல்றதுன்னா ஃபிரிட்ஜ்ல வச்சு சாப்பட கூடாது வெளி வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ வெளியவே வச்சரணு வச்சுட்டு அத கட் பண்ணி அப்படிதக்குப்பற சாப்ட்டுனோ
ஆ ஓகே ஓகே
ஹெல்தியா ஸ்நாக்ஸ்சு சாப்பிடணு மூணு வேல வந்து ஸ்நாக்சு ஒரு ஆறு வேல சாப்பாடு அஹ பாதாமு நட்சு பிஸ்தா இதெல்லா வந்து நிறைய எடுத் கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிட்டா குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் குழந்தையும் நல்லா வெயிட் போடுவாங்க அதுக்கும் நல்ல சத்து வரும் இம்யூனிட்டி சத்து கடைக்கும் குழந்தைக்கு அப்புறம் பிரெக்னன்சி டைம்ல வந்து டாக்டரே வந்து ஒரு டயட் சாட் கொடுத்துவாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்கு இது சாப்பிட கூடாது அடுத்த த்ரீ மந்த்ஸ்ல இப்படில்லாம் இருக்க கூடாது நல்லா சாப் சாப்பிடணும் இந்த எக்சசைஸ் ல பண்ணுவோ அப்புறம் அது இப்ப மூணு மாசத்துல நல்லா நடக்கணும் உடக்காந்து எந்திரிச்சு வேல பார்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா இரும்பு சத்து ஆ புரோட்டீன் சத்து இருக்கற ஃப்ரூட்ஸ்சு எல்லாம் சாப்புடணும் அப்புறம் போலிக் ஆசிட் நிறைய உருவாக்குற மாதிரியான ஐட்டம்னால கறி சாப்புடணும் அந்த ஆட்டுக்கறில சுவரட்டி சாப்புடணும் இப்ப நிறைய சீரியல்ஸ் அஹ் பச்சாப்பயிறு தட்டைப்பயிறர் குழம்பு எல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்டா நல்லா ஹெல்த த்தி ஆகலாம் அம்மாக்கும் நல்ல தாய்ப்பால் சுரக்கும் குழந்தையும் நல்லா ஆக்டிவா இருக்கும் எந்த ஒரு நரம்பு பிரச்சனையும் குழந்தைக்கு வராது குழந்தைக்கு மூளைையில எந்த பிரச்சனையும் வராது நம்ம அம்மா எப்படி நல்லா பாத்துக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் வயித்துக்குள்ள இருக்குற குழந்தைய பாத்துக்கறதுக்கு நல்லா சாப்புடணும்
ஓகே ஓகே யப் இப்போ நீங்க டெலிவரி டெலிவரி டைம் வரைக்குமே ஆ ஏன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது நீங்கலா அப்ப எத்தன மாசம் வரைக்கும் எக்சசைஸ் பண்ணணும்
ஒரு எயிட் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் ச இவன் தான் எக்சைஸ் பண்ணனும் மத்தபடி அப்புறம் வவ் வயிறு வந்து கீழ எறங்கிடும் எக்ஸ்சைஸ் பண்ணா கொழந்த வந்து ஏதாச்சும் ப்ளே தொப் தொப்புள் கொடி சுத்திக்கிறது அந்த மாதிரியான மக்கள் வர கூடாதுல்ல
ஆமா ஆமா
அதனால நீதிக்குல்ல நடந்துட்டே தான் இரு இ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கறோமோ அவ்ளவுக்கு அவ்வளவு பேபி வந்து ஸ்மூத்தா வந்து பொறந்துருவாங்க நல்லா வந்து நடக்கணும் ஒக்காந்து எந்திரிச்சி வேல பாக்கணு அப்பறம் சாப்புணும் அவ்வளோதான் நீங்க உங்களுக்கு எத்தன பேபிஸ் இருக்காங்க
எனக்கு டூ பேபிஸ் இருக்காங்க நான் ஃபஸ்ட் நார்மல் தான் சொன்னாங்க அஹ் அந்த லாஸ்ட் டைம்ல சிசேரியன் ஆயிடுச்சு அதனால செகண்டுமே சிசேரியன் தான்
செரி செரிங்க சிஸ்டர் நீங்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாப்பீங்களா கவர்மண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாப்பீங்களா
நாங்க பிரைவேட்ல தான் பாத்தோம் அப்புறம் கவர்மெண்ட்ல வந்து என்னமோ ஸ்கீம் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு தெரியல அது ஸ்டார்ட் எங்களையே வந்து அங்க என்ட்ரி பண்ணுவங்க எங்களுக்கு தெரியலையெ அதனால செகண்ட் பேபிக்கு தான் அதெல்லாம் பண்ணும்
செரி செரிங்க சிஸ்டர்
ஆனா என்னமோ கிட்ட கிட் இதெல்லா உங்களுக் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்களா
ஆமாங்க ஆமாங்க சிஸ்டர் நா அத பத்தி அடுத்த கால்ல தெளிவா சொல்றே
சரி ஓகே சிஸ்டர்
பாய்
ஆஹ் பாய்